ஹலோ ஹான் ஸ் சொல்லுங்க
அது ரா சொல்லுங்க அம்மாவ அது வெச்சிட்டிருக்காங்க தே அதான் போன் பண்ணுமா அவளுக்கு இப்போ நீ சொல்ற வாத்த அடங் நாங்க
உம்
து அவுங் அவுங்க ஃப்ரெண்டு பலாப்பழம் கொடுத்தாங்கல்ல ஆ நேத்தே அம் புல்லா மேல வழவழந்துச்சு அது நல்லால மதியானமே ஏன தூக்கி போட்டே என்னும் வை குப்பத்தொட்டினினாக அத சொன்னவுன்ன அவுங்க கொடுத்தாங்கயில்ல கா ச்டென் பசங்க சாப்டா ஏது தா ஆவும் அது அதுக்கே தூக்கி போட் ந நல்லாருந்த என்ன பண்றது அது சாப்ட்டு நம்போ உடம்பு ஏதாவது ஆகும் அததுதான் வச்சு ட்டு அப்டின அது-அது அம்பது ரூபாவா அது அம்பது கால குத்துட்டு போனாங்கலாம் நேத்து நைட்டே பசங்க
ஆமா நல்லவேயில்ல பிசு பிசுன்னு இருந்துச்சு அது
இருந்தத அதனால செரி நா எத்து போட்டே இத வச்சிருந்த தாங்க மாட்டிது வாங்கி வச்சவுனே சாப்ட்ரனும் போல அதெல்லாம் அடிக்கிற வெயிளுக்கு சும்மா தாழ்
சாப்பாடே நல்லா இருக்க மாட்டேங்கிது இந்த வாட்டி கூடோ ஆ நல்ல சாப்பா அரிசி சுத்தமா நல்லால்ல காலையில வெடிச்சா கூட மத்தியானம் வரிக்கும் கூட நல்லார் போமாட்டிங்குது அதுக்குள்ளேயே கெட்டு போயிடுது நம்ம ரொம்ப வரையா வடிச்சாதா நல்லா இருக்கு
அது நெறைய தண்ணி வச்சு வடிக்க வேண்டியதா இருக்கு நேத்து நேத்து நா சொன்னே அத்த காசு கொடுத்தாங்கன் ஆ ஆயரத்தி எரநூறு ரூவா குடுத்துரு அரிசி போட சொல்றேன். நேத்து நா குடுத்தே நா இருன்ட்டு பச்ச கலர் மூட்டை இருக்கா ஆனா அவங்க கடைல பச்சகலர் மூட்டையே இல்ல அவ போட்ரது வச்சுதா பச்சக்கலர் கேட்டே எங்களுக் போன மாசோ போட்டீங்க அந்த அரிசி வேணா இந்த வாட்டோ எனக்கு பச்சக்கலர் மூட்ட குடுங்கன்னே இல்லம்மா இப்ப அரிசி வந்து மாசோ மாசோ மாறும்மா ஒரே கலர் மூட்டதா ஆனா அரிசி மாறும்மா இத வச்சு பாக்க சொல்ட்டு முக்கா கிலோ வாங்கினு வந்துருக்கே அதா இப்போ ஊற வச்சிருக்கே அத வச்சு பாத்து நல்லா இருந்துச்சுனாதா அந்த புளூ கலர் மூட்டைய வாங்கணு
அது ரொம்ப மோசோ சுத்தமா நா நீங்க வந்து கூட எடுத் த்துக்குங்க எனக்கு வேற அரிசி குடுங்க அப்டின்ட்டு அந்த அளவுக்கு சுத்தமா நல்லால்ல எப்பமே ஆறு மணிக்கு சாப்பாடு வச்சேனாக்கா அண்ண பன்னெண்ட் மணிக்கி சாப்டுறது கரட் பாருங்க ஆனா வந்து எட்டு மணிக்கு அவர் சாப்ட்டாருனா கூட கெட்டுறதுனால இது ரெண்டு அவர் கூட தாங்க மாட்டேங்குது ஏன்னா பசங்கள்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச கொழஞ்ச மாதிரிதா வடிப்போ கொஞ்ச நல்லா வெந்த பிறகுதா வடிப்போ அப்டியே வெரையா வடிச்சாதா நல்லா இருக்கு ஆமா ரச சாப்பாடுக்கெல்லா சுத்தமா செட் ட்டே ஆகமாட் ரொம்ப வெரையா வடிச்சா அம்மா சாப்பாடு வேகலமா அப்டின்னு சொல்துங்க பசங்க
அது இன்னும் கொஞ்ச வெரச்சிக்கு ரசோ ஊத்த ஆரம்பிச்சம்னா வெரச்சுக்கு இன்னு கொஞ்ச புத்சு அரிசில போட்டா இன்னு கொஞ்ச அரைச்சிருக்க சாப்பாடு பசங்க ஏன் சாப்பிடுறது ச பசங்க செரிக்காது அது அது நா சொல்ட்ட அதுலயே மாவு வாங்கன நேத்து முப்பது ரூபா குடுத்து அது சரியாவே அரக்கில மண்ணு மாரி நா சொல்ட்டே இந்நேரத்துக்கு அவங்க வந்தாங்கனா சொல்லுங்க நல்லா இல்ல அ தோச சுட முடியல ரொம்போ புளி புளிக்காத தெரில அரிசி அரிசி எதுக்கு பாதி பாதியா பாதிக்கு பாதி நானு சொல்லுங்க அப்டின்னா பெரிம்மா நா சொல்றே அப்டின்னாரு
ம்
அப்புறோ அந்த பாட்டில் சாக்லேட் வாங்கி வெச்சியிருப்பாருல ஒரு கொழந்த ஒட்சிச்சி
அய்யையோ மொத்ததியோமா
இல்ல-இல்ல ரெண்டு உடைச்சுட்டா போல வாங்கி குடுத்துடாங்க போல கொழந்தைக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு அவ அழுதுட்டே இருந்தா அப்ப நா அப்புறோ என்ன ஆச்சுன்னா அப்புறோ அந்த பொண்ணு சொன்னா இல்லக்கா உடைச்சுட்டாக்கா கொழந்த அப்புறோ நா சொன்ன தயவு செய்து பாட்டில்ல இருக்குறத வாங்கதீங்க அந்த பொண்ணு சொன்னா டாக்டர் பிளீஸ் டாக்டர் வேண்டா இத வாங்கி வெக்காதீங்க கொழந்த ஒடச்சுடுது அது வேஸ்ட்தா ஆவுது அது ஒஸ்லாம்மன்ன வாங்க மாட்டமாட்டாரு அவரு செரிமா நா பாக்ஸ் சாக்லேட் வாங்கல நானே பார்த்தே நெறைய கொழந்தைங்க ஒடச்சிடுறாங்க கையில குத்திக்கிறாங்க ஹவுஸ்வோணர்ட என் பொண்ண கூட டாக்டர் அது வாங்காதீங்க அப்டின்ன செரினா வா ங்கள அப்டினாரு அது தெர்ல வாங்குவாரு வாங்க மாட்டாரு அவரு
ம் அன்னிக்கூட அந்த மாவுவிக்கிறண்ணா வந்தாரு நாற்று கடைக்கு ஒரு பையன் அப்போ மாவு வாங்கிட் நின்றுந்தனா யாரோ போட்டாங்க எட போட்டாக்கா மாவு வந்து கம்மியாயிருக்கு அர கிலோ மாவது ஆனா அது வந்து நானூத்தம்பது அப்டிதா இருக் பண்ண பையன் கேட்டா அப்போ இன்னு அம்பது ம மாவு எங்க உளுந்தமாவு அப்டின்னு சொல்லிட்டு ஆக அப்புறோ நாற்று வந்து இவர் தாமா மாவு இருக்காரு நா நா வந்து வாங்கி விக்குறே இவருதா அரைக்கிறவரு இவரு கிட்ட கேளுங்க அப்டின் சொல்லிட் அதுக்கப்புறோ அந்த அண்ணாவே போட்டு பார்த்து வெய் எட எவ்ளோ இருக்குதுண்டு ஆமா பா கம்மியாயிருக்கு நா போய் சொல்றேன் பண்றோவொங்க கிட்ட அப்டின்னு ஸ் சொல்லிட்டு அப்போ ஒரு பேக்கெட்ல வந்து து அம்பது கிராம் கம்மியா இருந்தா அப்ப எத்தன பாக்கெட் நாங்க வாங்குறோ அப்போ அந்த மாவளனா என்ன ஆவர்த் காசு கரெக்டா வாங்குறீங்கல காசா கம்மி பண்றீங்க அப்ப அம்பது கிராம்
அது ரொம்ப சரிதா ட்ட அதிகமாக்கிட்டாங்களா அவங்க இருபத்தஞ்சு ரூப முப்பது ரூபாய் ஆகிட்டாங்க அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம குடுணும்ல அவங்க. இப்படி கேள்வி கேட்டா அதுக்கப்புறம் சரி பண்ணிக்குவாங்க து இல்னா அதே மாதிரிதா பண்ணிட்ருப்பாங்க அவங்க ஏ என்ன பண்றது அவங்கதான் இருந்தாவும் சொல்லுங்க மான் நல்லா இல்ல தெரியமா நான் சொல்றேன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு இன்னும் பசங்க வீட்டுக்கு கூப்பிட்டா ரெண்டு இருக்காங்க அவங்க ரெண்டு வீட்டான்ட பொட்டி வந்துச்சி ஆ பாப் கேட்டன் நாற்று ல்லல்ல வாங்கி குடுத்தே அக்காக்கு ஒண்ணு வாங்குனா இன்னொன்னு கேட்டன் யாரு இன்னொரு அக்காக்கு ஆம் ஃப்ரெண்ட்டு வந்துருக்கால. வந்து இருக்க அந்த பொண்ண அக்காக்கொண்ணு இன்னொரு அக்காக்கொண்ணு அத கொழிஞ்சி எடுத்துருவாங்க ரெண்டு பேரு சேர்ந்து வாயெல்லாம் மேல் ஒதடு வீங்கிட்டுருக்கு குழந்தைகி அதெல்லாம் சட்ட பண்றது கிடையாது எனக்கு சோறு தான் முக் முக்கியு நாற்று கடைக்கி நானும் வரம்மா எனக்கு வாங்க் குடுங்கம்மா அப்படினு நா அவன பத்தி கவல கெடையாது நம்ம இந்த பொண்ணுங்க அடிபட தான் அவள தாங்க முடியாது அது இப்போ தா சாப்பாடு தான் அவ குடுத்த அர் சிசா தண்ணி ஊத்தி வச்சிருக்க அது எப்டி ஆவுதுனு தெர்ல அத பாத்துட்டு தான் வாங்கணு மூட்ட வாங்கி் வெஸ்டா வீட்டுக்குன்னு ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் அர்சி மண்டி லீவா மூண் நாள் அர்சி வர சொல்டாரு அவரு நீங்க வாங்கறதா இன்னைக்கு வாங்கிகோக இல்லன அத்த வாரோம்தா அர்சி வரும் அதான் மூணு நாள் அர்சி வண்டியே வராதா‌ அவனு அதனால வாங்குறது இன்னிக்கி வாய்க்கோ மூட்ட வாங்கி வெஷ்டா நம்ம வீட்டுக்குன்னு இப்ப அந்த கணப் தனியா முட்டையும் வாய்னு வந்துருக்கேன் இது வே நா சாய்ங்காலம் சொல்றேன் எனக்கு போடுங்க அப்டின்னு தெரியுமா அதோ பாரு அதா உங்க வீட்டுக்கு போற மூட்ட நீ சொல்லிடு நான் சாய்ங்காலம் போட்டுறே அப்டினாரு ஏன்னா மூன்னால் லீவு அப்போ போட முடியாது அரிசி கல்யா இருக்குற அரிசி தா போட முடியும் புதுசா அரிசி வராது அரிசி காலியாச்சுன்னா கஷ்டோதா அவுங்ளுக் கு அதனால வாங்கி வெச்சுக்கோங்கனாரு செரிங்க இப்ப எங்க அத்த கிட்ட கேட்டு நா வாங் குடு வாங்குறே அப்டின்னே இப்பதா வந்தே வாங்கிச்சு வாங்கிக்கிறே அப்டின்னு
அம்மா எனக் கூட கேட்டாங்க நீ அர் சி வாங்கிக்கிறியா அப்டிண்டு ஐயோ உனக்கொரு கும்புடு போன மாசத்துல முக்காவாசி அரிசி வந்து வேஸ்டா இது குழஞ்சுதா போச்சு கெட்டு போச்சு சாப்பாடு எனக்கு வேணவே வேணா நீ வேணா காசு குடுத்துடு நான் வே கடையில போய் வாங்கி ரா அப்டின் சொல்லிட்டு சுத்தமா நல்லால்ல போன மாசோ முக்கா வாசி இதுவு கெட்டுதா போச்சு ம் அதுதா சொன்னாங்க அவங்க வாங்கிக்கிறியா அய்யயோ வேணாமா அந்த கடையில வாங்குனாலே எனக்கு செட் போமாட்டிங்குது அது நா வந்து லேட் லேட்டா வெடிப் இப்ப நானு பாப்பாக்கா முக்காவாசி வாசி கெட்டுதா போச்சு போன வாட்டி வாங்குன அரிசில அதனால தா சீக்கிரமா காலி ஆயிடுச்சு இந்த வாட்டி எனக் வேணா நா வந்து வேற கடைலியே வாங்கி ரா அப்டின்னு சொல்லிட்டே நானு
ஏ பாத்தியா லட்டுவ பா குட்டி பாப்பாவ அவன் பாப்பா வந்துருக்கான் பக்கத்து வீட்டு அக்கா ஒல்லியா இருப்பாங்கள அவங்களோட இவங்க ஒரு பாப்பா குட்டி பாப்பாவோட பிரெண்ட் வந்திருக்காளா காசு குடு காசு குடு ஆமா குட்டிபாப்பாவோட டிரஸ் ரோஸ் கலர் டிரஸ் இருக்கோ பாரு நம்ம குட்டி பாப்பாவோட டிரஸ் ஒன்னு குட்டி நம்ம லாஸ்ட் போட்டோ புடிச்சோமே அந்த இப்போ ஒரு டிரஸ் போட்டு வந்திருக்கா நல்லாகுது வந்திருக்காளா காசு குடு வந்திருக்கா அவ அவ பேர் சொல்லி கூப் தே வந்திருக்கா காச்சு குடு வந்திருக்கா காச்சு குடா இப்ப போய் வாங்கி குத்துருவா இப்போ அவருக்கு ஓ ரொம்போ வாயு அதிகமாகுதுமா நல்லா பேசுது இன்னோ கொஞ்சோ கத்துக்குச்சுன்னா என்ன அவ போல நம்ப வாய் அடச்சுடுவாரு போல
ஆமா இந்த ஊரையே வித்துரு அது அவ்ளோ வாய் ஆயிட்ச்சு அதுக்கு நல்லா வாய் இல்லாத பூச்சியா இருந்துச்சு இப்ப என்னாடானா வாய் பேச கத்து ஆனா அவ்ளோ பேச்சு பேசுது இப்போ
பேச்சா கொஞ்ச நஞ்ச பேச்சா இன்னு கொஞ்சோ நல்லா பேசுவாண்ட்டு அவதா நம்பள
ஆமா கொழந்தையில எந்த கொழந்தைங்க பேசாதா இருக்குதுங்களோ அந்த கொழந்தைங்கதா நல்லா பேசினது வளர-வளர கொழந்தையில நல்லா பேசுறதுங்க மக்கு சாம்பிராணி ஆயிடுது
ஐயோ ரொம்ப-ரொம்ப மோசோங்க அது நம்போ ஃபர்ஸ்ட் பசங்களே அதுக்கு இதுவு ஆச்சு கொழந்தைக நல்லா டான்-டான் டான்னு பேசி இப்போ சுத்தோ
ம் ம்
ஆ இப்ப எண்ணை கேட்ருந்தாங்க என்ன போட சொல்லுமா உன் புருஷன அப்டினாங் ஆ அதா அங்க ரேஷன் கடைல குடுக்குறாங்களாமே அந்த பத்து லிட்ரு எவ்ளோ சொன்னாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபா அப்டினா அப்ப அங்க வாங்கிக்கலாமானாங்க சேரி அப்போ வாங்கிக்வோ வாங்கி இந்த அந்த எண்ணைக்கி கேன்ல ஊத்தி வெச்சுக்கலால்ல ஆனா இத இந்த கடைல வாங்குனா எவ்ளோ இருக்
ஆமா ஊத்தி வெச்சிருந்தாங்க வாங்கி நல்லாதா இருக்கு அங்கயு ரீஃபண்ட் ஆயில்தா விக்கிறாங்க
அதா சொன்னாங்க அததா சொன்னாங்க சேர் இல்லியே சொன்னா சேரி வரட்டா காசு அவருகிட்ட இருந்து வாங்கி க்கோங்க வாங்கி-வாங்கி வெச்சுக்கோங்க அவரு ஆர்டர் போடுற மாரி தே போடுற மாரி தெர்ல என்னோ ஆகுதுனு தெர்ல நீங்க காச வாங்கி வெச்சுக்கோங்க அப்றோ நம்ம எண்ணை வாங்கிக்லா ரேஷன் து அப்டினே. செரி வாங்கிக்கலா அப்டினாரு
ம்
அதா பேசிட்ருக் ஆ எண்ணை பூசுனா போடவே மாட்டேங்க இங்கதா நெறைய காலி ஆவுது ஃபஸ்ட்லா ஸ்டாக் இருக்கும்போது போட்ருவாரு பத்து லிட்ரு-பத்து லிட் ருக்கு இப்ப அவருக் க்கே ஆஞ்சிருக்கோ போட்றாரு போட்டு நம்ம சொல்லி கொஞ் நேர கழிச்சிதா அந்த சில்ரயா போட்றாரு
ம் நல்லாதா இருக்கு நானும் எங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் வாங்னோ நல்லாதா இருக்கு அவுங்களுமே சொன்னாங்க நல்லா இருக்குல்லம்மா நம்ம இனிமே இங்கயே வாங் கேக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
ஆ அதான் சொல்லிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு வாங்குவோ தான் கேட்டாங்க நம்மளு கொஞ்ச பாத்து பாத்து இது பண்ணலாம்ல
ஆமா மொத்தமா வாங்கி வச்சாக்க நம்ம எவ்ளோ செலவு பண்றோம்னு தெரியமாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமா எத்து யூஸ் பண்ணுமோது தெரியும் உம்
அதா வாங்கிக்லா நா அவர்ட்ட காசு வாங்கித்தரே நம்ம வாங்கிக்லா அப்டின்னே செரிமா அதுதான் பண்ணல அவதான் வா குடுக்கல காசு வாங்க்க வேணா வேணா வாய்ங்கலாம் அப்டின்னாரு சொல்றாங்க நா போய் என்னன்னு கேட்
மத்தியானம் சமை போய் சமைச்சுட்டு வரேன் நானு உம் மத்தியான சாப்பாடு கேப்பாங்